வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேம்மா
உம் என்ன பண்ணிட்டு இருக்கேங்க தோழி
காய் அரிஞ்சுட்டு இருக்கே நாளைக்கு காலையத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் சமையலு அதனால காயெல்லாம் நறுக்கி வச்சுப்பே புளி கரைச்சி வச்சுன்ருவே இதெல்லா சின்ன சின்ன வேலைகள்லா நம்ம பண்ணிட்டு கொ த்தமல்லி கருவேப்பில இதெல்லா ஆஞ்சு வச்சுருவே காலையில ஏதாச்சும் டிபன் பண்ணனும்னா அதுக்கு தேங்கால்லாம் திருவி வச்சுட்டுருவே கால வேல அதெல்லா நடக்காத காரியம்
கண்டிப்பா இன்னைக்கு வந்து நம்மளுடைய வீட்டு வேலைகல வந்து நம்ம என்னென்ன டிப்ஸ்ஸு பலோ பண்ணா சீக்ரமா முடிச்சு க்கலா அப்படிங்கறத பத்தி உங்க கிட்ட குறிப்பு கேட்கலாம்னுதா நா கூப்பிட்டு இருந்தே
ஓகேம்மா என்ன வேணுமோ சொல்லுங்க நா சொல்லி தரே
ஆ அதுதா அதுதா தோழி நம்மய சீக்கிரமா நம்மளுடைய வேலைகள் நீங்க சொன்னதுலேயே அதுல பாதி விடைகள் வந்து எனக்கு உதவியா இருந்தது அதே மாதிரி தொடர்ந்து ஆ நா செய்யக் கூடிய விஷ்யங்களயு நீங்க செய்யக் கூடிய விஷ்யங்களையு பகிர்ந்துகிட்டா நிச்சியமா அது இன்னு கொஞ்ச நமக்கு உதவியா இருக்குன் நெனைக்கிற தோழி
ஓகேமா ஓகேமா
ம் நானு வந்து பாத்தீங்கனா காய்கறி வந்து மொதல்லேயே வந்து அறிஞ்சி வச்சுக்குவே அதே மாதிரி இன்னைக்கு வை இ இப்ப இந்த காலகட்டத்துல பாத்திங்கனா கேஸ் சிலிண்டர் வந்து நமக்கு சீக்கிரமே தீந்துருது வரதுக்கு வந்து தாமதம் ஆகுது அப்ப அந்த கேஸ் சிலிண்ட்ரையு நம்ம வந்து எப்டியெல்லா பாதுகாப்பா பயன்படுத்துனா அறுவது நாட்கள் வந்துட்டு அத உபயோகப் படுத்தலா அப்டிங்கற மாதிரியான விஷியங்களையு நம்ம பகிர்ந்துக்குவோ நம்ம மொதல்ல அடுப் பு கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன உணவு வந்து தயாரிக்க போறோ அப்டிங்கறத பத் தி நிச்சியமா நம்ம முன்கூட்டியே யோச்சு வச்சுக்கணு
ம்
அதுக்கு தேவையான அனைத்து விஷ் யங்களையு நம்ம வெங்காயமாகட்டு தக்காளி ஆகட்டு கீரையா இருந்ததுனா கீரையாக ட்டு எல்லாத்தியுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்றோ நம்ம போயி அடுப்பு பத்த வைக்கு போது நிச்சியமா நமக்கு வந்து அந்த கேஸ் சிலிண்டர் வீண் விரயமாவத வந்து தடுத்துக்லா அதுக்கப் றோ வந்து பாத்தீங்க அப்டின்னா இப்ப காலைல தனியா மதிய தனியா சாய்ந்தரோ இரவு அப் பிலி தலா அ தவிர்க் க முடியாத சமயங்கள்ல நம்ம மூன்று அல்லது நான்கு வேலைகள் வந்து சமச்சிக்கலா அப்டி இல்லைங்கிற பட்சத்துல நம்ம காலையிலியே வந்துட்டு காலையிலியு மதியத்துக்குமான குழம்பு வந்து வெச்சுக்க முடியு அப்டினா நிச்சயமா நம்ம இரண்டு நேரத்துக்கு குழம்பு வந்து சேத்தி வச்சிட்டு சாதத்த மட்டு மதிய வந்து நம்ம சூடா வச்சு கூட நம்ம சாப்ட்டுக்லா அதுக்கப்றோ திங்கனா இந்த சுடுதண்ணி வெக்கிறது இதெல்லா வந்து பாத்தீங்கனா நம்ம இண்டக்க்ஷன் வந்து பயன் படுத்திக்கிட்டோ அப்டின்னா நமக்கு அது மின்சார கட் கட்டணம் பெரிய அளவுள வராது அ அளவான கட் கட்டணங்கள் தா வரு அதனால நம்ம சுடுதண்ணி வெக்கிறது
ம்
வச்சறது இந்த மாதிரி சிறு சிறு சிறு விஷ்யங்கள மட்டு நம்ம வந்து மின்சார அடுப்பு பயன் படுத்திக்கிட்டோ அப்டினா நம்ம கேஸனுடைய வீண் விரையத்த வந்து தடு தடுக்லாம் தோழி
கரெக்ட்டு கரெக்ட்டு நல்ல விஷியோ நா கூட அப்டிதா நா நாளைக்கு என்ன சமையல் பண்ணணுனு இன்னைக்கே டிசைட் பண்ணிடுவே காயெல்லா மொதல் நாளே வாங்கி வ சென்றுருவே கொழம்புக்கு தனியா பொரியலுக்கு தனியா கட் பண்ணி வச்சின்ருவே காலையில எழுந்த ஒன்ன அ அடுப்பு மாட் மாடையெல்லா நைட்டே தொடச்சி வச்சிட்டு படுத்துருவே எழுந்து காப்பி போட்டு எல்லாருக்கு குடுத்துட்டு என்ன டிஃபன் பண்ணணுமோ அத மொதல்ல ரெடி பண்ணிட்டு அது சைட் பை சைடு பருப்பு ஊற வச்சிருவேங் சாம்பாருக்கு அரிசி கொஞ்சோ போட்டு வச்சுருவே ச அடுத்த குக்கர்ல வக்கிறதுக்கு இப்டி மௌ அ டைம்ம வந்து வேஸ்ட் பண்ணாம நாம்ப டிஃபன் சாப்புட்றதுக்குள்ளே சாதம் பருப்பே ஆயிடு அந்த மாரி ரெடி பண்ணி வச்சுட்டு புளிய ஊற வச்சுட்டு கையோட காய் நறுக்கிட்டு காய் நறுக்கின ஒட்னே இந்த இந்த அடுப்புல வந்து அ சாம்பார் அந்த அடுப்புல பொரியல் முடிஞ்சுரு என்னோட சமையல் நை ஏன்னா நா நைட்டுக் கு தனியா சமைக்கனுன்றதுனால காலையையில கொஞ்சோ ஓரளவுக்கு பண்ணிருவே நைட்டு வந்து அது அது கொழம்போ கொழம்பு இருந்துதுன்னா சாதமு பொரியல் மட்டு சூடா பண்ணிடுவே
நிச்சயமா தோழி அந்த மாதிரி பயன்படுத்து போது ம்
வெயில் காலன்றதுனால பொருள் எதுவு கெட்டு போகாம இருக்கு இன்னொரு தடவ நம்ம சுட பண்ணி வச்சுக்கிறோ பாலலெல்லா எப்டி சுடு பண்ணி வச்சக்கிறோமோ அது மாதிரி ஒரு தறவ சாம்பாரோ இல்ல ரசமோ கூட்டோ ஒரு தறவ சுட பண்ணி எடுத்து வச்சுக்கிறதுனால அந்த பண்டோ கெட்டு போகாம வீண் வேஸ்ட்டா போகாம நல்ல நல்லபடியா இருக்கு
நிச்சயமா தோழி இரண்டு வேளைக்கு மட்டு நம்ம அத பயன்படுத்திக்லா இப்ப காலையில பண்றோனா மதியோ கொஞ்சோ நம்ம சூடு பண்ணி மதிய நேறத்தோட வந்து முடிச்சுக்கணு
ஆமா அப்படித்தாம ஏனா எங்க வீட்ல பொறுத்த வரைக்கு அ மறுநாள்ல்லா சாப்ட மாட்டாங்க அன்னி அன்னன்னைக்கு சமைச்சு அன்னன்னைக்கு சாப்புட்ணு
ஆ அது சொல்லல தோழி இப்ப நம்ம காலையில பொதுவா சொல்றே இப்ப நம்ம காலையில சமைச்சா அது நைட் வரைக்கு வெச் ச்சா சில சமயங்கள்ல வந்து அது வாசோ இதாயிரு ச சில சமயோ நம்ம தண்ணி பயன்படுத்தக்கூடிய தண்ணி வந்து உப்பு தண்ணி நல்ல தண்ணி பொறுத்து அது வந்து கொஞ்சோ நீர் விட்ட மாதிரி ஆயிரு கெட்டு பொயிரு அதனால ஒரு நேரம் அல்லது இரண்டு நேரோ வச்சுக்கிறது வந்து அந்த இன்பெக் ஷன் வந்து ஆகாம இருக்கு தோழி அதே மாதிரி நம்ம எந்த ஒரு உணவு பொருளையு மூணு தடவ நாலு தடவ அப்டி வந்து சூடு பண்ண கூடாது நம்ம அப்ப அதோட தன்மை வந்து இதாய்ருள்ளங்க அதனால ஒரு நேரம் அல்லது இரண்டு நேரம் வந்து வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி இப்ப சக்கரவள்ளி கெழங்கு மரவள்ளி கெழங்கெல்லா இருக்குன்னா அதுக்கு தனியா நம்ம வேக வைக்காம இப்ப காலையில நம்ம இட்லி வேக வைக்கிறோ அப்டின்னா அந்த இட்லியினுடைய அடியில தண்ணி ஊத்துற பாத்திரத்திலேயே கெழங்கு வந்து நம்ம இது பண்ணிட்டோனா கெழங்கு வந்து அ தோட சேர்ந்து நமக்கு வெந்ரு அது தனியா வேக வைக்கணு அப்டிங்ற அவசியோ வந்து கெடையாது
சேரி சேரி சேரி நா இவ்ளோ நாள் தனித்தனியாதா வேக வச்சுன்ட்ருந்தே
இல்ல அப்டி பண்ண வேண்டியது இல்ல தோழி நம்ம வந்து கட் பண்ணி உள்ள ஒரு பாகஸ் போட்டு வச்சிற்லா அப்டி இல்லன்னா அந்த இட்லி வேகுற தண்ணியிலே வந்துட்டு நம்ம அந்த கெழங்கு போட்டுட்டோம்னா இட்லி வெந்து எடுக்கும் போது நமக்கு அந்த கெழங்கும் வந்து நமக்கு வெந்ரு தோழி சரியான அளவுல வெந்ரு அ முட்ட சாப்ட விருப்போ இருக்றவங்க அந்த இட்லி வேக வைக்கும் போதே ஆவில்ல முட்ட வந்து உள்ள போட்டு கொஞ்சோ கல்லுப்பு வந்து போட்டுட்டோ அப்டின்னா அந்த முட்ட உடையாதுன் சொல்லுவாங்க அந்த தண்ணீர்னுடைய அடர்த்தி அதிகமாகுறப்ப அது உடையாது அப்ப அந்த இட்லியோட சேந்து அதுவுமே வந்து வெந்துரும் தோழி இப்ப அந்த காலத்துல எல்லா பாத் தீங்கன்னா நம்ம அரிசி வேக வெக்கும் போதே ஒரு சின்ன பாத்தரத்துல பருப் பு உள்ள போட்டு தண்ணி ஊத்தி வச்சு ஒட்டுகா வேக வச்சிருவாங்க ஆ அந்த மாதிரிதா நம்ம இந்த கெழங்கு முட்டைய எல்லா வந்துட்டு ஆவிலயு நம்ம வந்து வேக வச்சுக்கலாங்க
பரவால்லமா நல்ல விஷயமா இருக்கு ம் சேரி எனக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே ஏன்னா நா தனித்தனியா தா பண்ணுவே நானு அதனால அ அ அ ஆனா எனக்கு ச நா கொஞ்சோ சிக்கனமா செலவு பண்றதுனால எனக்கு கேஸ் முப்பது நாள் வருதுமா சுடு தண்ணி எல்லா நாங்க அகா வச்சுக்க மாட்டோ
ஆ
வெறும் அந்த காபி போட்றது டிஃபன்னு ரெண்டு வேல சமையல் அவ்ளோதா ஆனா முப்பது நாள் தாராளமா வருது
ஓ எனக்கு வந்து ஒரு நாப்பது நாள்ல இருந்து ஐம்பது நாளே வரும் தோழி
அ ஆ
அந்த அன்னதானம் சமைக்கிற அன்னைக்கு மட்டுந்தா வந்துட்டு அன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரிசி பருப்பல்லா முதல் நாளு நைட்டே ஊற வச்சிருவே தோழி எவ்ளோ அரி சி வேணுமோ அன்னதானத்துக்கானது முழுவதும் நைட்டே ஊற வச்சறனால காலையில வந்து து அந்த கேஸ்னுடைய தன்மை வந்து அளவாதா பயன்படும்
நல்லா இருக்குமா அப்டி ஊற வச்சா சாப்பாடு கெட்டு போகாதா
கெடாது கெடாது காலைல மதியத்துக்கு தானே நம்ம பயன்படுத்தறோ அது வந்து கெடாது மொதல்ல எனக்குமே கே அந்த டவுட் வந்து இருந்துச்சி தோழி இன்னும் பாத்தீங்கன்னா சோ அந்த சாப்பாடு வந்து நல்லா பளபளப்பா இருக்கும்
அ ஆ
நம்ம அப்பவே உறவிச்சு அப்பவே செய்யறத காட்டிலும் அதிக அளவுல நம்ம செய்யும் போ து ஆ இரவே ஊற வச்சுட்டோ அப்டின்னா அந்த சாப்பாடு வந்து நல்லா பளபளப்பா இருக்கும் பருப்பெல்லா பாத்தம்னா இப்ப நம்ம அதிகமான எண்ணிக்கைல போடும் போது அத இரவே ஊற வச்சுட்டோம்னா இரண்டு அல்ல து மூணு விசில்லயே ஒரு பதினைந்து இருவது பேருக்கான பருப்புமே நல்லா மசீர அளவுக்கு சீக்கிரமா வெந்துரும்
ம்
அ நம்ம வந்து காலைல ஊற வச்சு நிறைய பேத்துக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது பருப் பு வேகாது தோழி அப்ப நம்ம மொதல் நாள் நைட் டே ஊற வச்சிட்டோ அப்டின்னா இப்ப கொண்டக்கல்ல கொல் எல்லா எப்டி நம்ம மொதல் நாள் ஊற வெக்கிறோ இல்லங்க அதே மாதிரி அரிசி துவரம்பருப்பையு மொதல் நாளே ஊற வச்சுட்டம்ன்னா ஆ சாதாரணமா நம்ம சமைக்கிற இப்ப கூட நம்ம அப்டி வச்சிக்கலா தோழி அது வந்து எதுமே ஆகாது ரொம்ப நல்லா இருக்கும்
பரவால்லயே ஆ பச்சரிசியா புழுங்க அரிசியாமா
நம்ம சாப்பாட்டு அரிசி புழுங்க அரிசி தோழி பச்சரிசி ஆ பச்சரிசி ரொம்ப நேரம் ஊற வச் ச்சம்னா அது ஒரு மாதிரி ஆயிரு ஆ ஆ அது வந்து நீங்க நீங்க டெய்லி சாப்பாடு வந்து பச்சரிசி தா பயன்படுத்
ஆமாமா ஆமாமா ஆமா
ஓ அதனால அதிக நேரோ ஊற வச்சா இதாய்ரு இங்க வந்துட்டு புழுங்க அரிசி தா ஊறு
ட ஊற வச்சிட்டின்னா கூட குக்கர்ல வடிக்கும் போது அப்டியே களி மாரி ஆய்டுது சாப்பாடு
ஓ நீங்க தினமமே வந்து ட்டு அ இப்ப சாப்பாடு அரிசி வந்து பச்சரிசி தா வாங்குவீங்க
ஆமாப்பா மூட்ட வாங்கி போட்ருவாங்க
பச்சரிசியே மூட்டையா வாங்கி போட்டுறது ஓ அது சின்னதுல இருந்தே சாப்ட்டு பழகுனால உங்களுக்கு
இல்ல நானு எங்க மாமா வீட்டுக்கெல்லாம் போனா புழுங்கரிசிதா நா எங்க போனாலு மாத்தின்ருவன்னு எ ஒடம்பு அதுக்கு அடப்ட் ஆய்டு
ம் ம் இங்க வந்து இட்லி தோசைக்கு வந்து பச்சரிசி கொஞ்சோ போடுவோ தோழி அந்த நல்லா அந்த புசு புசுன்னு வர்றதுக்காக ஒரு டம்ளர் அல்லது ரெண்டு டம்ளர் போடுவோ கூட
ம்
மத்த சமயோ பொங்கல் செய்யறது அந்த சமயங்கள்ல மட்டுந் தா பச்சரிசி பயன்படுத்துவோ
சேரி சேரி
மற்றது எல்லாத்துக்குமே வந்துட்டு புழுங்கல் அரிசி தா பயன்படுத்துவோ
ஆஹா
அதனால மொதல் நாள்ளே ஊற வச்சுட்டா அது வந்து து கொஞ்சோ ரொம்பா நல்லாருக்கு
சரி சரி சரி
ஆ அந்த அந்த மாதிரி பா இது பண்ணிக்கிறது அப்புறோ காய்கறி எல்லா வந்து பாத்தம்னா ஆவில வேக வைக்கிறது நல்லதுதா பட் இருந்தாலு அப்படி முடியாத சமயத்துல வந்து நம்ம குக்கர்ல ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறோ எடுத் து வடச்சட்டில தாழிச்சிட்டோ அப்டின்னா
ம்
அது வந்து கொஞ்சோ சீக்கிரமே வந் வெந்துடு
ஓகே ஓகே
ஆ அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்குவோ அதுக்கப்றோ ஆ வந்து பாத்தீங்கன்னா இப்ப சில உணவுகள் எல்லா வந்துட்டு ரொம்ப வேகுறதுக்கு நேரமாகு நா இப்ப கருப்பு சுண்டல் வெள்ள சுண்டல் அப்டின்னா அதெல்லா வந்துட்டு ஒரு ஆறு டூ ஏழு மணி நேரம் ஊற வச்சிரணு
ம்
அந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு சுண்டலும் வந்து ஒரு இரண்டு அல்லது மூன்று விச சில்லையே நமக்கு வந்து மாவு மாதிரி நல்லா வெந்துரு
ஆ ஹ நாங்க நைட்டு் ஊர வச்சிருவோ அதெல்லா
ஆ நைட்டே ஊற வச்சு செய்றப்ப நமக்கு அது கேஸ் வந்து பயன்படு கம்மியாக தா இருக்கு
இல்ல பயன்பாடு மட்டும் இல்ல சுண்டல் நல்ல
நல்லா வேகணும் நமக்கு ஜீர்ண சக்திக்கும் ஜீர்ணத்துக்கும் வந்துட்டு அது வந்து சிறந்ததா இருக்குங்க
ம்
இன்னைக்கு நிறைய விஷயங்கல நம்ம பகிர்ந்துகிட்டோம் தோழி தொடர்ந்து இன்னொரு நாள் பேசுவோ நன்றி வணக்கம்
நன்றிமா வணக்கம்